ஆ சொல்லவிங்ளா
நல்லார்க்கே நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்கேங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க
நானா இப்ப தா பூஜ வேல துணி வேல எல்லா முடுஞ்சது
செரி செரிங்க சமையல் வேல எல்லா முடுஞ்சுங்களா
எல்லாமே சமையல்வேலலா எட்டு மணிக்கே முடுஞ்சுடுச்சு பசங்க எட்டு மணிக்லா ஸ்கூலுல்ல இப்ப ஸ்கூல் பஸ் வந்துரு அதனால சமையல்லா எட்டு மணிக்கே முடுச்சுட்டே எ நேத்து எங்க பக்கத்வீட்டுக்காரங்க வந்து முரங்காவு முரங்கீரையு குடுத்தாங்களா அதனால வந்து முரங்கா சாம்பார் முரங்கீர பொரியல் பண்ணிட்டு
ஓ சரி ஓகே ஓகே
சாம்பாரு பசங்களுக்கு செவ்வாழ இருன்ச்சு ஸ்நாக்ஸ் போட்டு அமுச்சுட்டே அத முடுச்சுட்டு துணி வேல முடுன்ச்சு அப்பறோ பூஜ வேலயு முடுன்ச்சு
ஓ ஓகே ஓகேங்க சூப்பருங்க எல்லா வேலையு முடுஸ்டீங்க நானு எல்லா வேலையு முடுன்சுங்க துணி தொவைக்கிற வேல மட்டு இருக்குது நா பேசறது எனக்கே கேக்குது டபுளா
ஓ சேரி சேரி சேரி இங்க வந்து பாத்திங்கன்னா நேத்தல்லா செம காத்து அதுனால இன்னக் காத்து லைட்டா இருந்துச்சு அதுக்குள்ள சரி கடகடன் துணி காய போட்டற்லா சொல்லிட்டு துணி காய போட்டே இல்லனா காத்துக்கு துணிய காய போடவே முடிய மாட்டேங்குது
ஓ செரிங்க
நா ரெண் ரெண்டு கிளிப்பு தா போட்றே இருந்தாலு ரொம்ப பயங்கரமா காத்து வருது
செரி செரி செரி செரிங்க
உங்களுக்கு எப்டி உங்க உங்க வீட்லல்லா காத்து வருதா நல்லா காத்
ஆ ஓரளவுக்கு ஆமா ஆமா அடிச்சுட்டு தான் இருக்கு இருக்குது நான் வெயில போட்டு எடுத்துடுறது இல்லாட்டி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி போட்டேன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி எடுத்துடுவாங்க
நல்ல விஷயம் நல்ல விஷயம் ம் சாப்பிட்டிங்களா டிஃபன் முடிஞ்சுச்சா
ஆ இன்னைக்கு டிஃபன் செய்லைங்க ரைஸ் தாங்க ரைஸ்ஸு கொள்ளு பருப்பு ரசம்
ம்
சோயா சாங்ஸ் பொறியல்
சூப்பர் ம்ம்ம்
ம் ம்
சோயா ஆ நான் சாப்ட்டேன நா தோசை சாம்பார் சாப்ட்டேன் சோயா வீட்டல விரும்பி சாப் பிடுவாங்களா
விரும்பி என் பையன் சாப்ட மாட்டான் எங்க வீட்டுக்காரு சாப்டுவாங்க நானும் சாப்டுவேங்க நான் விரும்பி சாப்ட ஆ விரும்பி சாப்ட மாட்டோம் சாப்ட புடிக்கும் அவ்வளவுதான்
ஆ நாங்களும் சாப்டுவோம் என் பசங்க சாப்ட மாட்டானுங்க ஆனா நானு வெஜிடபிள் ரைஸ்ல போட்றது இதல சப்பாத்தி பண்ணிட்டு சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி அதை போட்டுறது
ஓ செரி செரிங்க
இப்போ ஏதோ ஒன்னு போட்டு கொடுக்குறேன்
ம் ம் சேரி சேரிங்க
அதை கேட்ட பசங்க என் பசங்க வந்து கொஞ்சம் சின்னவே சாப்டுருவான் பட் பெரியவந்தான் கொஞ்சம் சாப்ட்றது கஷ்டம்
ஓ ஹோ செரி செரிங்க
அப்றம் கால்ல எத்தன மணிக்கு எந்திருச்சீங்க
ம் நான் அஞ்சே முக் காலுக்கு எந்திரிச்சேங்க
சேர் சேரி எப்பியுமே அந்த டைம் தான் எந்திரப்
ஆமா முழிப்பு வந்துருங்க எத்தன மணிக்கு படுத்தாலும் முழிப்பு வந்துருங்க
ஓ சேரி சேரி அப்றம் என்ன இன்னைக்கு எதா ட்ரெஸ் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிங்களா புதுசா இந்த கடையில யாராச்சும் எதாவது பண்ணிங்களா இல்ல ஆடி ஆஃபர்ல பாத்துக்கலானு இருக்கீங்களா
இல்லேங்க இப்பதான் போன வாரத்துல ஒரு ட்ரெஸ் எடுத்தங்களா பிளிப்கார்ட்ல
ஓ சூப்பர்
இன்ஸ்டால ஒரு வைரலா போய்ட்டு இருந்தது ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருந்தாங்க அந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்டின்ட்டு இப்போ இப்போ வந்து எனக்கு அந்த சராரா மேரே எல்லாம் ஒரு க்ரசிங்க அதனால அந்த மாதிரி டிரெஸ் இருக்கும் ஆனா அப்டின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் நானு
ஆ
ஒரு வொய்லட் கலர்ல இந்த டைம் எல்லோ கலர்ல ஒண்ணு புடிச்சிருந்துதா நல்லாருந்தது அதாவது மாடர்னாவும் இருக்கும் ட்ரெடிஷனலாவும் இருக்
இருக்கு ஆ பரவாயில்ல நம்மளுக்கு டூ இன் என்னா டூ இன் ஒன்னா கிடைக்கிறது நல்லது தானே
அது பங்க்ஷன் டிரெஸ்ங்களா பங்ஷன் ட்ரெஸ்ங்களா அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அதனால அது வாங்குனாங்க
எவ்ளோ ப்ரைஸ்ஸ
தௌசண்ட் ஃபைவ் அண்டரண்ட்டு தௌசண்ட் திரீ அண்டரண்ட் போர் அண்டரண்ட் சம்திங் திங் வந்துச்சு
ஆ
ம் நல்லாருக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு ம் ஆமங்க
சே சேர் எதாது சீரியல் எதாச்சு பாப்பிங்களா படோ எதா பாக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா
எல்லாமே பாப்பங்க படோ இல்ல ஆ ஹாலிவுட் மூவிஸ்சு த்ரில்லரு டிசாஸ்டர் மூவிஷு சர்வைவல் மூவிஷு அப்பறோ இந்த அனிமல்ஸ் பேஸ்டா சம்பந்தமா
ஆ
அந்த மாரி படமெல்லா புடிக்குங்க நேத்து கூட ஒரு படம் பாத்தே ஏதோ சம்திங் ஒரு படம் பாத்த பிக்ஹன்ட்டோ சம்திங்கு அது வந்து சாதார்ணமா இருந்த மாதிரி இருந்துச்சு பட் அந்த மூண பாக்க பாக்க ரொம்போ புடுச்சிருந்தது ஒண்ணுமே இல்ல ஒரு குட் குட்டி பைய அவங்க ஒரு குட்டி பைய அவங்க மொறப்படி வந்துட்டு ஒரு பதிமூணு வய்சாகுது அந்த பையனுக்கு அவங்க மொறப்படி அவ காட்டுக்குள்ள போயி ஒரு மானையோ ஒரு ஏதாவது ஒரு வேட்ட ஆடிட்டு வரன்னு அந்த பையன வந்து காட்டுக்குள்ள வுட்டுருவாங்க
ஆ
விட்டுருவாங்க வேட்டையாடிட்டு வரோன்னு அவங்க மொறப்படி வேட்டையாடிட்டு வந்தாதா அவ வந்து பெரிய ஆளு அதாவ்து பெரிய நல்ல ப அதாவ்து பைய பைய நல்லா ஆ பைய அப்பிடின்னு சொல்லிட்டு எதோ பதவி குடுப்பாங்க போல
ஆ
அதனால அந்த மரொ உம் உள்ள உட்ற்றாங்க இதே ம் இதே மர இந்த இங்க வந்து ட்டு அ அமெரிக்கா ஜனாதிபதி மேல ப்ளைன்ல வந்துட்ருப்பாரு திடீன்னு தீவிரவாதிகள அட்டாக் பண்ணி அவர் அந்த காட்டுக்குள்ள உழுந்துருவாங்க
அச்சொச்சோ
அப்ப வந்து அந்த காட்டுக்குள்ள அவ அந்த சின்ன பையன் தா அவரெய வந்து பாதுகா க்கறது எல்லாம் பண்றது எல்லா ஆ தொரத் த்திட்டே இருப்பாங்க ஆ அதுதா ஆ அந்த பை அந்த அவங்க எல்லா தொரத்திட்டே இருப்பாங்க இவனையெ எப்பிடியாவது கொல பண்ணோணு அப்பிடின்னு சொல்லிட்டு பட் இந்த பையந்தா காப்பாத்துவா ஆ
ஆனா அந்த கா அவ காப்பாத்துறால்லயா அந்த ஊர் மக்களுக்கு தெரியல இவ மட்டு தனியா பாதுகாத்து வெச்சுட்ருக்கானா
ஆ இல்ல இல்ல இல்ல தெருஞ்சுரு கடசீல வந்துட்டு இவ வந்து மா அந்த சொன்ன மான்ன வந்து வேட்டையாடி போ எடுத்துட்டு போகோனு ஆனா இவனால முடியாது பதிமூணு வய்சு அம்புவோட கீழ கீழ விழுந்துரு ஃபர்ஸ் ட் அம்பு உடும் போதெல்லா அதனால அவ்ங்க அப்பா என்ன பண்ணுவாரு ஒரு ஃரீசர்க்குள்ள ஒரு மான வெ ட்டி அவ அவனுக்கு பதுவா நீ இ வந்து எடுத்துட்டு வா அப்பிடின்னு சொரு ஒரு லெட்டர் எதி வெச்ட்டு போய்ருவாரு
ஆ
அவர் வந்து அந்த லெட்டர பாத்துட்டு அந்த பையனுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாயிருக் கொஞ்சொ துணிச்சல் வந்து அதே மாரி இவரூ கூட இருப்பாரு அந்த அதிபதி கூடி இருப்பாரு உன்னால எல்லா முடியு அப்டின் சொ சொல்லி ஆக்டிவேட் பண்ணி அப்போ அந்த பைய்னியு அந்த பையன் வந்து இவ இவ வந்து காப்பாத் துவா எல்லா விஷயத்லியு
செரி செரி சேரி நல்லா இருக்கு கத நல்லா இருக்கு
இந்த மாரெல்லா கான்செப்ட் இருந்தா ரொம்ப புடிக்குங்க அதனால அந்த மாரி எல்லா பய பண்ணுவோ ஆ ஆமா அது நா பாக்கவே ஆக் சுலி ரொம்ப ரேண்டமா எப்ப பாத்தாலு இந்த படொ தேட்றக்கே நம்மளுக்கு டைம் போய்ரு ஒன் ஹவர் பக்கத்துல போய்ருங்க
ம்
நா அதமாரி தேடுவ தேடி தேடி தேடி தேடி இது ஓகேவா அப்ப மேல போட்ருப்பாங் கத இந் இந்த கத அப்டின்னு ஒரு ரெண்டு லைன்ல சொல்லிர்ப்பாங்க ஒரு ஒரு பைய காட்டுக்குள்ள போறா பிரசிடென்ட்டு உழுகுறாங்க அதைய வந் து அவ்ங்க வந்து காப்பாத்துறா இதுதா கதை அப்டின் சொல்லி போட்டிருப்பாங்க
ஆஹ்
யோசிப்பே பாக்கலாமா வேணமா அப்டின்னு அப்புறோ நேத்து போட்டே அப்புறோ நல்லா இருந்தது
ஆமா பொதுவா படன்னாலே ஒனு லவ்வு இருக்கு இல்ல ஃபேமிலி ஸ்டோரி இருக்கு இல்லை வந்து காமடி இருக் கு இல்லனா வந்து த்ரில்லிங்கு இல்லனா வந்து அழுக இந்த மாரி தா இருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஒரு பைய இவனை வந்து ஹீரோவா வெச்சு அழகா நல்லா அடுத் துருகாங்க கத நல்லா எடுத்துருகாங்க ம்
இப்ப கான்சிட்டினு ஒரு படம் வந்திருக்கு‌ அதுவு நல்லா இருக்குங்க அர்ஜுன் தாஸ் ஸு யோகி பாபு எல்லா நடிச்சுர்காங்க செம்ம காமெடியா இருக்கு
காமெடி ஆம் ஆமா ம் காமெடினால கொஞ்சோ நல்லா இருக்கு
ஆமாங்க கத கொஞ்ச கான்சாப்ட் டு வேற மாரி இருந்தாலுமே ஆனா கொஞ்சோ டிஃபரெண்ட்டா இருக்கு நல்லாவு இருந்துச்சு
சேரி செரி செரி வேற படம் தவிர வேறது சீரியல் ஏதா பாப்
சீரியல்ல விஜய் டிவி எல்லாமே பாப்பங்க விஜய் டிவில ஆமா சிறகடிக்க ஆசை ஐயனார் துணை இந்த மாரி பாப்பங்க நீங்க
நானு பாக்கறது ரேர் தாங்க யூடியூப்ல ஏதாச்சு அப்டி எதாச்சு வந்துச்சுனா இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா பாப்பேங்க அப்டியே திருப்பி தள்ளி விடுறப்போ ஏதாச்சு வந்துச்சுன்னா பாப்பே அவ்ளோதா
ஓ ஓகே ஓகே ஓகே
இது எப்டி கன்டினுயஸ்ஸா பா பாப்பீங்களா இல்ல அயோ நெக்ஸ்ய் என்னாச்சு என்னாச்சுன்னு அது ஒரு இப்போ ஒரு டென்ஷன் இன்டென்ஷன் இருக்குமா இல்ல
இல்லல்ல டென்ஷன் அப்டியெல்லா எடுத்துக்க மாட்ட ஒரு மூணு ரெண்டு நாடகம் மட்டு கொஞ்சோ நல்லா பாப்பே அயே இது சிறகடிக்கா ஆசையு ஐய்யானார் துணை மத்த நாடகோ எல்லாத்தையு கதை மட்டும் தெரிஞ்சு வெச்சுக்குவே
ம் ம் ம்
ரேண்டமா என்ன நடக்குது அப்டின் சொல்லிட்டு
இந்த சன் டி வி ல இந்த சீரியல்தா
எதிர் நீச்சலா எல்லா யாரு கேட்டாலு அதுதா சொல்றாங்க ஆனா நா சன் டி வி பக்கமே போனதே இல்ல
இல்லல்ல நானு பாக்கறது இல்ல அந்த அவரு அவர் பேரு என்னது அந்த இவர் இருப்பார் இல்லையா அந்த
ஆலியா தெரியாது எனக்கு
அ இல்ல அந்த அண்ண இருக்கற வரையு நா பாத்த அதுக்கப்றோ அவர் இறந்துட்டதுக்கு அப்றோ நா பாக்கறது இல்ல அப்றோ இந்த இவுங்க கொஞ்சோ காமெடி பண்ணுவாங்க இந்த டி பிரியதர்ஷினி டி டியோட அக்கா டி டி இருக்க மாட்டாங்க டி டியோட அக்கா ஆ அவங்கெல்லா கொஞ்சோ காமெடி பண்ணுவாங்க அதுதா அதுல இருக்கற து அவரு அவுங்க நாலு அண்ணந்தம்பிங்க
ம்
பெரியண்ணா வந்து பேசுவாரு ஆனா நா சிரிப்பா இருக்கு ஆனா அவர் வெரப்பா பேசுவாரு
ஓ ஓ செரி செரி செரி
ஆ அவர் இருக்கற வரை நல்லா இருந்துச்சு அவர் எறந்ததுக்கப்றோ அது ரொம்புமே சுவாரஸ்யமா இல்லனு தோணுது
ஆமா செரி செரி செரி செரி ஓகே ஓகே உங்களுக்கு எந்த மாரியெல்லா படம் புடிக்கு
படோ வந்து எ கொஞ்சோ காமெடி கலந்து இருக்கணு எல்லாமே கொஞ்சோ மிக்ஸ் ஆகி இருக்கணு
ஆ ஹா ஓகே ஓகே என்ன ரீசண்டா மூவி பாத்தீங்க
மூவி பாத்தே நா ரொம்ப நாள் ஆகுதுங்க ஏனா பழங்க வெச்சு த்த மாரி போகல அந்த மாரி டைம் கெடைக்கல
சேரி சேரி சேரிங்க இது ஓ டி டி விலயாவது பாப்பீங்ளா எதாவது டி வில இந்த மார
இ எனக்கு மோ மோஸ்ட்லி நா பாக்க மாட்ட வீட்டுக்கார் இருந்தாருனா நியூஸ் பாப்பாரு நா வந்து பாட்டுதா கேப்ப பசங்க இருந்தாங்கனா கார்ட்டூன் பாப்பாங்க ஆனா எனக்குதா இன்ட்ரெஸ்ட்ல எங்க வீட்டுகாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவரு என்னாலயே நெறய படம் பாக்கல நானா கூப்புர்ற வாங்க போலா இங்க அயனக்ஸ்ல போய் பாத்துட்டு வர்லா வாங்க நாங்க ஊருக்கு போ நாங்க அம்மா வீட்டுக்கு போய்டோ இல்ல அவர் எங்கனா சர்வீஸ் போயிட்டாருனா அவர் தனியா போய் பாத்துட்டு வந்தர்றாரு
ஆஹா செரி செரி செரி
நா சொன்ன வாங்க ஏனா பசங்கெல்லா ரொம்ப குட்டி குட்டி பசங்களா அந்த சவுண்ட் எஃபெக்ட்க்கு அழுவாங்ளோ அழமாட்டாங்ளோ ஆனா ஊர்ல சொல்லுவாங்க நீ கூட்டுவா அழுந்தா கூட பாத்துக்கலா கூட்டி ட்டு வா சொல்லுவாங்க
த்தாமயே இருக்க கூடாதல்ல பழக்கப்படுத்திர்ரோனு நாங்க ஏ ஆ நா வந்து என் பையனு வந்து ஸ்நாக்ஸ் அவனுக்கு புடிச்சது வாங்கிட்டு போய் உக்காந்துக்குவோ அதனால கொஞ்சோ அப்ப அப் ப்ப சின்ன வய்சுல கொஞ்ச நேரோ அப்றம் மறுப்டி அந்த சவுண்ட்டெல்லா கேக்கும்போது அழுகுவா கொஞ்ச நேரோ வெளிய தூக்கிட்டு வருவோ அதுக்கப்றோ மறுப்டி அப்டியே செட்டாக்கிச்சு அதுக்கப்றோ மறுப்டி ஆ பழகிடுச்சு அப்றோ சைலண்ட் ஆவாங் இங்கதா இருப்போ அப்டின் சொல்லிட்டு அவனுக்கே பழகிருச்சு தெரிஞ்சிருச்சு புடிச்சது வாங்கி தருவாங்க அப்டின்ட்டு ஓகே ஓகேங்க